ஹல்லா
எப்டி இர்க்கீங்க நல்லா இர்க் கீங்ளா
ம்ப்பா நீங்க எப்டி இர்க்கிங்க
நானு நல்லார்க்கேன்
வீட்லல்லாம் எப்டி பா இருக்காங்க
வீட்ல எல்லாருக்கு பரவால்ல தாத்தாக் பாத்திங்ன்னா ரொம்போ ஒடம்பு செரியாம இருக்கு அதனால சித்தா மெடிசன்தா காம்ச்சிட்ருக்க
உம் இயற்கை முறையில எதாது பாக்றிங்ளாப்பா
ஆ இயற் ற்கை முல்ல முறைன்றதனாலதா நா வந்துட்டு சித்தாக்கு போயி ட்ட அலோபதி எல்லாம் பாத்திங்கன்னா அப்பைக்கு அப்போ மட்டுந்தா ரிசல்ட்டு இங்லீஷ விட்டுட்டே ஏன்னா அப்ப மட்டு பெய்ன் எல்லா விட்ரு அவருக்கு அவருக்கு நெர்வுக்கெல்லா ப்ரச்சனையாருக்கா அதனால அப்ப மட்டு ம் வே மாத்தர வேல செய்யு அத முடிச்ட்டோ அப்டி நிறுத்திட்டோ அப் டினா அவருக்கு திருப்பி அந்த பிரச்சன ஸ்டார்ட் ஆயிருது அதனால ஃபுல்லாவே சித்தாக் கே மாறியாச்சு
ம் சரி ஓகேப்பா ம் என்னப்பா ஆச்சு
அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அ ஓ கொஞ்ச ஏஜ் ஆயிர்க்கு ஒரு சவன் டி அபோ ஆயிர்ச்சு அவருக்கு வந்துட்டு ஹோல் பாடில க்குற நெரம்பு ஃபுல்லாவே நைன்ட்டி பர்சன்டேஜ் வீக்கா இருக்கு அதுனால காலெல்லா வந்து வீங்கி ஈர்ருது சுகர் வேர் இருக்குது அவரு ஆல்ரெடி சுகருக்கு பாத்தீங்கன்னா சித்தாதா காமிச்சுட்டு நல்லா கண்ட்ரோல்லல தா இருக்கறாரு அ அதுக்கான இந்த ப்ரச்சனைக்கு வந்துட்டு சித்த வேண்டா அது ஏதோ ஒன்னு லேட் ஆகு சரியாகது அப்டின்னு சொல்லிட்டு லோபதி காம்ச்சோ பட் ஆனா தேட்டி தவ்ஸண்ட் ரூபீஸ் டேப்லட்டு வாங்கி அது எந்த யூசு இல்லாம போச்சு
அம்மா அந்த கொய்யா எலய வேக வச்சு அந்த தண்ணி காலையிலே வெறு வயித்துல குடிப்பாங்கப்பா அந்த நாவல் பழம் கொட் பட்ட இருக்கு இல்லயா அத பொடி பண்ணி வச்சு அ அத வெண்ணிர்ல வச்சி வடிகட்டி அத கொட்டி அத வடிகட்டி வச்சி அத குடிப்பாங்க அந்த மாதுரி பண்ண அம்மாகு கண்ட்ரோளா தா இருக்கு
ஆ அந்த மாதிரியு அவருக்கு பண்ணி குடுத்துட்ருந்தோ அப்பிடியா அம்மாக்கு சுகரா
இது அந்த மாரி பண்ணி பாருங்க அது எப்டி இருக்குன் பாப்போ ஆனா ஏஜ் ஆயிடுச்சு அப்டின் சொல்றீங்கல்ல கொஞ்ச அப்பிடிதா இருக்கு
அ கண்டிப்பா ஆனா அவருக்கு வந்துட்டு சுகர் பரவால அவருக்கு அவர் வந்து சுகருக்கு இப்பவு சித்தாதா எடுத்துட்டே இரு க்றாரு அதனால ப்ரச்சனை இல்ல ஆனா இந்த நரம்பு பிரச்சனைக்கு வந்து கண்டிப்பா ஆயுர்வேதம் இல்லாட்டி அ ஏதோ இந்த மாத்தா எதாச்சு காமிக்கணு அ இங்கிலீஷ் எடுத்த வெறு வேஸ்ட்டுன்தா நா நெனைக்கிறே
த்தோனா யாருக்குமே சுகர் இல்லாத இல்லாது யாருமே இல்ல எனக்கு சுகர் இருக்கு பி பி இருக்கு சுகர் வந்தா பி பி யு சேந்து வந்துருது இல்லாதவங்க யாருமே இல்லப்பா
அ ஐயோ அவ்ள மட்டு ஏஜ் ஆய உங்க சவுண்டு கேட்டா அவ்ள ஏஜ் ஆன மாதிரியே தோணுல பட் ஆனா இப் இந்த வயசுல சுகருன்றிங்ளே
ஆமாப்பா அந்த வயசுலாம் சுகர் தான் அம்மா அம்மா குடிச்ச அம்மா அந்த ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் காலையிலே கொடுத்துருவாங்க வெறும் வயத்துல நானும் சாப்பிட்டுடுவேன் டீ இந்தன்றதெல்லாம் வீட்டில இல்ல காலைல எந்ச்சி எல்லாம் டீ குடிப்பாங்க அம்மாவு நானும் டீ குடிக்க மாட்டோம் கொய்யாலைய வேக வச்சு அந்த தண்ணிய வடிகட்டி தான் குடிக்கிறது
அப்படியா அது ரொம்ப நல்லது தான்
ஆஹ் ஆமாப்பா நாவல் பழம் நாவல் பழம் இருக்குலப்பா கேள்விப்பட் இருக்கீங்களா நாவல் பழம் ஆ நாவல் பழம் அந்த மாரி சாப்பிடறது அந்த சுகர் கொஞ்சோ கண்ட்ரோல் ஆகுனு சொல்லி
ஆ ஓகே ஓ உம்
பிள்ளைங்களுக்கு பார்த்தோனா எப்ப பாரு கோல்டு தான் சளி புடிச்சக்குது அதுக்கு பாத்தோனா அந்த கஷாயம் மாரி வச்சுலா கொடுப்போ நாங்க கஷாயம் நா அந்த ஆடாத்தோட் யெல்லா கேள்விபட்டிரு கே
ஆஹ் கேள்விப்பட்டிருக்
அது நொச்சி இல துளசி இதெல்லா வேக வச்சு அந்த தண்ணிய காலய வெ வடிகட்டி வெறும் வயுத்துல குடுத்தா அந்த சளி தூதுவல தூதுவலையில ரசோ வச்சு குடுத்தா நல்லா இருக்கு பிள்ளைங்களுக்கு நான் மேக்சிமம் ஹாஸ்பிட்டல்லே போறதில்ல அப்படியும் போறதா இருந்தா ரொம்ப ஓவரா இருந்தா மட்டும்தான் போறது அப்டி இல்லைன்னா அந்த தூதுவல ரசோ வச்சு நான் குடுத் தானா போது குழந்தைங்களுக்கு சலியே புடிக்காது தூதுவல ரசோ அடிக்கடி வச்சு குடுப்பேன்
ஓகே ஓகே நானும் பையனுக்கு அப்படித்தான் பண்ணுவேன் ஏதோ ஒன்னு பாத்தீங்கன்னா அ ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடிெல்லா கூட்டிட்டு போக மாட்டேன் ஆனா இப்ப ஸ்கூல் போக ஆரம்பிச் சது இப்ப எல் கே ஜி இப்ப போ இப்ப யு கே ஜி போறா எல் கே ஜி போகும் போது பாத்தீங்கன்னா அடிக் அடிக்கடி ஃபீவர் வந்துட்டே இருக்கு அதுல பாத்தீங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணி வீட்டுல இருக்கிற டைம்ல ஒரு மூணு வயசு நாலு வயசு வரைக்குமே காய்ச்சல் வரும்போது என்ன பண்ணிருவேன்னு பாத்தீங்கன்னா இந்த கற்பூர வள்ளி இருக்குல்ல
உம் ஆமா
அது அதுவும் துளசியும் போட்டுட்டு தண்ணி நல்லா பாயில் பண்ணிட்டு அதேத்தான் ஃபுல் டைம் குடுத்துட்டே இருப்பேன் நார்மல் வாட்டர்ல சாப்பாடு சாப் அவனுக்கு ஒரு பாத்திரத்துல அப்படியே சூடு பண்ணி பிளாஸ்க்ல ஊத்தி வச்சிருவேன் அது மொட்டுதான் குடிக்குப்பான் ஆனா சீக் டியாயிரு ஆனா பாத்தீங்கன்னா ஸ்கூல் போனதுக் அதுக்கப்பறோ அவனுக்கு வந்துட்டு காய்ச்சல்லா எல்லாம் வந்துருச்சுனா ரெடி ஆகுறதுக்கு வந்துட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுது அப்போ டாக்டர்அ காமிக்காம வேற வழி இல்லன்னு சொல்லிட் டு டாக்டர்ட்ட போயே அவ்ங்க எப்பவ்மே ஏ ப்ளட் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க ப்ளட் டெஸ்ட் ப பண்ணாலே அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆய்டுது அதுனால இப்போ வந்து ஆ அவ அவனோட பாடிக்கு அந்த வெயிட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஆ ஆ நார்மலி கொழந்தைங்கள்க்கு குடுக்குற அந்த சிறப்பா வந்துட்டு அவனுக்கு வந்து எதுவ்மே ஒடம்புக்கு ஒத்துக்கற்தில்ல அதாவ்து ஃபீவர்க்கு வந்துட்டு பேரசிட்டமோல் சிரப்பு குடுத்தா வந்துட்டு அவனுக்கு சே சேர்றதில்ல காச்சல் கம்மியாகற்தில்ல அத்னால இப்ப என்ன சொல்ட்டாங்கன்னா ஆ பெரியவ்ங்களுக்கு குடுக்குற ஒரு டோலோல த்ரீ ஃபிஃப்டி குடுத்துருங்க அந்த மாரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலயே ரொம்ப பயமார்க்து இப்போ ஒரு மூணு மாசமா ஸ்கூல் லீவு எந்த ப்ரச் னியு இருக்குல ஆ காச்சல் வரு பட் ஆனா அவ்ளோ அவ்ளோ ஒரு ரெண் நாள் அவ்ளோத்தா இருக்கு நீ இப்பொ பாத்தீங்னா ஒன்னாந் தேதியிலேர்ந்து ஸ்கூல் ஸ்டாட் ஆகுது பயமா இருக்கு இப்பவே என்னென்ன வரப் போகுதோ என்னென்ன ஃபேஸ் பண்ணனுமோ எனக்கு ஸ்கூல்ல ந்தெல்லா கால் வந்தாலே எனக்கு பய வந்து ரு ஏனா இங்க இங்க பாத்திங்கனா நான்
அந்த
ஆ ஆனா இங்க இப்ப சூடுனால அவ அப்பிடியே குடிக்க மாட்டா
இப்ப வெய்ய டைம் இல் ல அதனால குடிக்க மாட்டாங்க
ஆமாமா இப்பவே இப்பவே பாத்திங்கனா ஃப்ரிட்ஜில வச்சுட்டு அவனே பாட்டில ஃபுல் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல கொண்டு போய் வெச்சுருவா அதுக்கப்புற அவனே எடுத்து குடிப்பா இப்பெல்லா ஓகே தா இப்பெல்லா நார்மலா இருக்கா ஆனா இந்த ஸ்கூல் ஸ்டாட் ஆச்சுனா இந்த மாரி எதோ ஒரு பிரசன வர ஆரம்பிச்சிரு
வே முடிலப்பா அதுவு ஐஸ் வாட்டர்னா எடுத்து குடிக்கர்து நம்ள மீறியே அத பண்ணாதனா பண்ணிட்ருக்கறாங்க கொழந்தைங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடில
ஆமாமாமா உங்கள்க்கு எவ்ளோ எவ்ளோ கிட்ஸ் இருக்காங்க
எனக்கு ரெண்டு பையம்ப்பா
ஓகே ஓகே ஓகே ம் ஒருத்தந்தா
ம் ம் ம் சேர் க்கா இப்பதா ஒரு பையனுக்கு மூணு வயுசு து இன்னொரு பைய ஃபிஃப்த் ஸ்டாண்டட் போறா
அப்பிடியா செரி செரி உம் நா குழந்தைகளுக்குமே வந்துட்டு இங்கிலீஷ விட இந்த ஹோமியோபதி சித்தா இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு காமிச்சுட்டோனாலுமே பரவால்லையாருக்கும் ஏன்னா சின்ன வயசுலருந்தே அது செட் ஆயிடுச்சுன்னா ஓகேவாயிரு
வீட்லயே எதா இருந்தாலும் பாத்துக்கறது இப்ப அதிகமா ஹாஸ்பிட்டல் போறதில்ல போனாலும் இன்ஜெக்க்ஷன் தா பண்றாங்க இன்ஜெக்க்ஷன் மூலியமா பாவம் குழந்தைங்க எது எதுக்கெடுத்தாலும் இன்ஜெக்க்ஷன் தா ஒரு ஜொரமா ஃபீவரா இருந்தாலும் சீ புடிச்சதா இருந்தாலும் ஸ்டொமக்பெயின் இருந் பெயின் இருந்தாலும் உடனே இன்ஜெக்ஷன் தா பண்றாங்க அது வீட்லயே பாத்துக்கறது எதுவா இருந்தாலும் நீங் பாத்தன்னா குழந்தைக்கி ரொம்ப டிசன்ரி போக ஆரம்மிச்சி ப்ப ஒரே நாள் தான் அதுலே பிள்ள அப்டியே உடஞ்சிட்டான் அப்பறம் அந்த பெருங்காயம் இருக்கு பாத்தியா அந்த பெருங்காயாத்த கொஞ்சோ வெந்நீர்ல இது பண்ணி அத கரச் சி கொஞ்சோ குடு கொடுத்தேன் அப்பயே டக்குனு மோஷன் போறது எதுவுமேஇல்லே
அப்படியா சேர் சேர் டிசன்ரி எல்லா வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம ஆகுதுன்னு விட்டுருங்க அது வந்துட்டு இவ்ளோ மந்த் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம பாடியே வந்துட்டு ச் எப்படி சொல்றது வேண்டாத இதெல்லாம் வெளியே இது பண்றதுக்க ன ஒரு அ சிம்டம் ஆமாம் அது வந்துட்டு டக் க்குனே வந்து குடுத்து ஸ்டாப் அ ஸ்டாப் பண்ண
இல்ல இல்லப்பா கொடுத்து டக்குனுலா அந்த மாரி ஸ்டாப் இல்ல இல்ல இல்ல தெரியும்பா அதா டக்குனுலா ஸ்டாப் பண்ணல நானு அது ரொம்ப எப்டி சொல்றது ரொம்ப அதிகமா போக ஆரம்பிச்சிட்டான் அவனால உட்காரவே முடியல நிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஓவரா ஆயிருச்சு அதனாலதா அந்த மாரி பண்ணேன் ஆஹ்
ஆஹ் ஓகே ஓகே ஓகே இப்ப ஏன் கொழந்தைங்களுக்கு வந்தாலே பயம்தான் மோஸ்ட்லி இப்ப பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் வீட்டு்ல வந்து அஹ் மாமியார் நானு பையன் முட்டுதா இருக்கோம் அப்ப நைட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப பயம் வந்துரும் அவங்களும் வயசானவங்க பையனும் சின்னது ரெண்டு பேத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு முடியலனாலுமே எனக்கு ரொம்ப பயம் வந்துரு
கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் கொழந்தைகளே
ஆஹ் ஏன்னா அஹ் எப்படி சொல்றது எந்த நேரத்துல எது வருன்னே தெரியாத மாதிரி இருக்கு நல்லா இருப்பாங்க காலைலே திடீர்னு மத்தியானம் போய் பாத்தா நல்லா காய்ச்சல் அடிச்சிட்டு இருக்கும் அதனாலயே நார்மலி இந்த ஆயுர்வேதம் ஏதாச்சு கண்டினியூஸ் இது ஒரு பொடி ஏதாச்சு குடுத்துட்டு இருந்தா நல்லா இருக்கோனும் தோணுது உங்ககிட்ட பேசுனதுல டைம் போனதே தெரிலே அ திருப்பி அடுத்த அ டாப் வீட்ல பேஸ்லாம்
ஓகேப்பா தேங்க் யூ நன்றிப்பா